ஓ எப்புடியோ ஆ கேக்குதுங்க எப்டியோ கால் பண்டீங்லா ஹலோ ஹலோ ஹலோ
கேக்குதுங்களா
ஆ கேக்குது எனக் கேக்குது
ம் ம் ஒரே நெட்ஒர்க் இசூவா இருக்கு
ஆமா உ உங்கள கனெக்ட பண்றதுகுள்ளயே எனக்கு பாதி ஜீவன் போச்சு
ஏ சிஸ்
நெட்ஒர்க் இசூனாலோ பண்ண முடில சிஸ்டர் ஹலோ கேக்குதுங்லா ஹலோ சிஸ்டர் கேக்குதுங்களா ஹலோ ஹலோ ஹலோ